ஹலோ வணக்கம் கேக்குறீங்க கேக்குதா என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
உம் நா சாப் ட நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நானு சாப்டாச்சிங்க
உம்
அப்பறமா என்ன பண்றிங்க ஸ்கூல் எல்லாமு சாச்சா
ம் ஸ்கூல்லல்லா முடிச்சாச்சு காலேஜும் முடிச்சாச்சு
ஓ அப்டிங்ளா ஸ் சேரிங்க நீங்க என்னா படிச்சிருக்கிறீங்க
நா ஃபோர் வீலர் மெக்கானிக் தா படுச்சிட்க நீங்க ஃபோர் வீலர் மெக்கானிசம் காமிக்
ஓ அப்டிங்களா சேரிங்க சேரிங்க, நா துவெல்த் வரைக்கும் தாங்க படிச்ச பி காம் தமிழ் படிக்க இந்துச்சு கா காலேஜு
ம்ம்
வீட்ல அமுச்ச மாட்டன்னு சொல்லிட்டாங்க, சோ அதனால போகலங்க.
ம்ஹீம் அப்டியா சேரி விடுங்க எதுக்கு
அப்பறமா படிச்சிக்கலா அப்படின்டு விட்ட
ம்ஹூம் பரவால்ல வீட்லயே இருந்துருக்கலாம் அதுக்கு பதிலா
அப்படி தாங்க, அப்பறமா உங்க ஸ்கூல் லைஃப் எப்டி இருந்துச்சு நல்லா இருந்துசா நீங்க நல்லா படிப்பீங்களா நல்லா படிக்காதவ ங்களா
ஆ அவ்ளோவா படிக்க மாட்டே சும்மா படிப்பே அவ்வளதா
அப்டிங்களா ஏதாச்சி நீங்க ஸ்கூல்ல அவாடு, கிஃப்ட்லா வாங்கிருக்கிறீங்களா ஏதாச்சி
இல்ல, இது வரைக்கு வாங்னதுல்ல இதுக்குமேலு வாங்க முடியாது.
எதாச்சு அட்டன் பண்ணிருப்பீங்களா டான்ஸ், பாட்டு அந்த மாதிரி
ம் அதெல்லா பண்ணிருக்க ஆனா வந்து ஆனா வந்து ப்ரோகராம்னா நா எப்டி சொ சொல்றது அது வந்து நா போ அப்போ நா போய் ஆட்ல. சும்மா அது மியூசிக் சிஸ்டம் மாரியான மாரி வச் நா இது பண்ற மாரி
ந நீங்க என்னப்பண்ணீங்க
ஆ அவங்கக்கு எங்கரேஜ் பண்ற மாரி அந்த மாரி
அதாங்க நீங்க ஆட்னீங்களா இல்ல அப்ப ஆட்னீங்கனா நீங்க என்ன பண்ணீங்க
நா எதுவு பண்ல
அப்டிங்களா நீங்க எதுல கலந்து கில்லயா ஏ எதுல நீங்க நீங்க விருப்ப பட்லயா எ இல்ல உங்களுக்கு அ சேர்க்கல்லையா
நா விருப்பப்பட்ல அதுலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நா வந்து கொஞ்சோ ஷை டைப் கொஞ்சொ
ஓ அப்டிகளா சேரிங்க சேரி நா வந்து ஒரு நாலாது படிக்கும் போது டேன்ஸ்ல சேந்துருந்தே
ஹே
மொத வந்து யார்யாரெல்லா டான்ஸ்க்கு வர்றன்னு டான்ஸ்கு வர்றதுக்கு விருப்ப இருக்குங்கோ கை தூக்குங்கன் சொன்னாங்க ஏ ஃரெண்டு கை தூக் டி ஏ கயு அவனு சேத்து தூக்கிட்டா ஹ நானாவே செடலா தூக் குல வ கைந்தேந்து தூக்ட் வந் செ வா வா கதா வ நம்ம வந்தா கட் ஆயிடுச்சுல க்ளாஸு டெஷ்டெல்லா வெப்பாங்கல்ல அந்த டைம் வந்தா கூப்புடுவாங்க நெறைய டேன்ஸ் சாட்துக்கு ட்ரை கூப்புடுவாங் க சோ அப்புடி போயில்லா வா வான்னு கைய தூக்க வெச்சுட்டா சரி ரே பேரு கேட்டதுல என் பேரு அவனே சொல்ட்டா என் பேர் ஐஷா அப்புடின்னு ஃப்ரெண்ட்டு சொல்லிட்டானே செரின் போயிடோ அப்புறமா அடுத் அடுத் த்த நாள் வந்து காலிலே ஃப்ஸ்ட்டு ப்ரிடே கூப்ட்டாங்க ஒரே சந்தோஷ எங்கள்க் கல்லா இது என்ன ஏன்னா தமிழ் மிஸ் தமிழ் வந்து டெஷ்ட்டுனு சொல்லியிருந்தாங்க நா வந்து எப்பவு படிக்கிறது இல்லதா ஃபிகி க்ளாஸ் அப்போ படிச்சிக்களான்னு விட் டுனுவோ சின்ன வய்ஸ்லேந்தே எங்ளுக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷ க்ளாஸ் வெப்பாங் வ சம் சிக்லா அப்டினு விட்டுடுவோ து படிக்ல சோ கூப்ட்டாங்கன் செரினு போய்ட்டோ அங்கே வந்து நறிய பேரு க்குறாங்க எப்புடி நெறிய பேர டே டேன்ஸாட வெப்பாங்களோனு ஒரே யோசன அது சொன்னாங்க நீங்க எல்லாரு நா பா பிஸி சொன்னாங்க ஒரு மிஸ்சு நாங்க பாட்டு போடுவோ நீங்க வந்து எல்லாரு டேன்ஸ் ஆடனு யார் நல்லா டேன்ஸ் ஆடறாங் களோ அவங்கள மட்டுந்தா நாங்க செலக்ட் பண்ணுவோ மத் தவங்க வந்து போய்ட்ணு அப்படின்னு சொல்ட்டாங்க அமா அதுக்கப்புறமா வந்து ஐயயோ நாங்க சொதப்பிடுவனே எப்டியோ அனுப்ச்சுடுவாங்களே அப்டி நெனச்சு ஏதோ ஒன்னு ஆடிட்டு இருந்தே அப்பறமா ஒருத்த ஒருத் தங்கள போ போ போன்னு சொல்ட்டாங்க லாஸ்ட் லந்து என்ன கூட போ சொல்லல எப் ஃப்ரெண்ட கூட போ சொல்ல நாங்க எங்க பாட்டுட்ட ஆடிட் டேந்தோ சு ச அப்றமே தா சொல்றாங்க் இப் இப்ப இருக்குறவங்க மட்டுதா நீங்கல்லா செலட் ஆயிட்டீங்க அப்புடின்னு சொல்ட்டாங்க
ஹு ஹும்
என்னடா நாமோ என்னடா எங்கள செலட் பன்னிட்டுக்கிறாங்கனு அப்புடி சரி இப்ப போய்ட்டு எல்லாரு சாப்ட்டு மத்யானோ செக்கண்ட் பீரியட் அப்ப வாங்க அப்டின் சொல்ட்டாங்க
ஹுஹும்
அப்பறோ போய் சாப்ட்டு திரும்ப கும்ட்டு கூப்ட்டு அனுப்ச்சாங்க எல்லாரு வாங்கனு சி போன
உங்ளுக்கே தெரியாது ஒங்ளுக்கே தெரியாது செலக்ட் பண்ணுவாங்கன் சொல்லி
ஆமா நா கண்டிப்பா செலட் ஆக மாட் டதா நெனச்சே திரும்பவு ஒவ்வொரு ச ஒரு ஒரு ஸ்டெப்பா சொல்லித்தந்தாங்க ஹிந்தி சாங் அது இந்தே இன்டியா இன்டியா சாங்தா ஹிந்தில ஷாருக்கான்து அது
ஆ
அந்த சாங்ஸ்ன்னு சொல்லி எல்லாரு பண்ணாங்க என்ன வந்து நா கொஞ்ச குள்ளமாதா இருப்பே
ம்
என்ன வந்து செகண்ட்ல போட்டாங்க எ ஃப்ரெண்டு முன்னாடி நா செகெண்டு ரெண்டா ல நிக்க வெச்சுட்டாங்க என்னோட அவ கொஞ்ச குள்ளன்னு என்ன வந்து ரெண்டாவது எடத்துல நிக்க வெச்சாங்க செரினு நா னு டெய்லி ஒரு பத்து நாளு ந நல்லா போய் போய் கத்துட்ருந்தோ டான்ஸு டிசைன் அப்டி எல்லா சொல்லி பாத்திரமா வந்து போஸ்ட்டே மாரி வெப்பாங்க நம்ம ஸ்கூல்ல சோ அன்னிக்கு டான்ஸ் ஆடறதுக்கு சோ ரெண்டு நாள் முன்னாடி வந்து எல்லாருக்கிட்டயு வந்து காசு கலெக்ட் பண்ணுவாங்க ட்ரெஸ் வந்து அவுங்களே குடுத்துடுவாங்க அ கொட அப்பறமா வந் து ருபின் மாதிரி ரெண்டு சோட்டி போட்டு கீழ ஜூ ஜூ ஜூனுன்னு ஏதோ போட்றதுக்கு ரேஸ் மாதிரி ரேஸ் ஓட்னி அப்டி ஏதேதோ சொல்லி காசு கேட்டாங்க செரி காசு எல்லா குடுத்துட்டு அப்பற இப்ப ஆ தி அன்னிக்கி நீங்களே சோட்டி போட்டு பூ எல்லா நெறைய வச்சிட்டு வரணுன்னு சொல்லிட்டாங்க சோ அதுக்கப் அப் பறமா சொல்லுன்னு வீட்ல வந்து சொல்லிட்டே செரி இதாது சொல்ட்டாங்க காலேல பாத்தா பூவே பூ அக்கா வர்றேன் சொன்னவங்க வரவே இல்ல டைம் வேற ஆகுது செரிங்க்கப்பா எதனா சோட்டி எங்க அம்மா ரெண்டு போட்டு யூனிஃபார்ம் போட்டு அங்க போய் எம்மாரெட் நீ மாத்திகிடு
ம் ம்
செரி எங்க அப்பா சீக்கிர சீக்கிரமா எங்க தோங்கட்டா அங்க கூட்டிட்டு போவாங்கனாங்க எட்டு மணிக்கு சீக்கிரமா வேற வர வர வர சொல்ட்டாங்க போஸ்ட் எதா சீக்ரமா வர சொல்னு சோ பூ வாங்கிட்டு வந்து வீட்ல எங்க அம்மா திரும்பச்சு நெறைய பூ கட்டிட்டு அப்பறமா ஸ்கூலுக்கு போனோ குள்ள போய் இ ரீடானந்த டிரெஸு குடுத்தாங்க பிங்கு கிரீனு ஜின் ஜின் ஜின் னு இருந்துச்சு ரேசு போட்ட அது
ஓஹோ
து நீங்க ஒல்லியா இருந்திங்கா ஒல்லி ட்ரெஸ் இருக்குது அது கொஞ்ச ஃபிட்டா கொஞ்ச குண்டா இருக்றவங்ளுக் கு தனியா ட்ரஸ் அந்த மாரி இருந்துச்சு என ஒரு ஒரு லைனுக் கு ஒரு லைனு வந்து கிரீன் ஒரு லைன் வந்து பிங்க் அந்த மாதிரி நா வந்து லாஸ்ட் லைன்ல செக கேன்ல எனுக் வந்து கிரீன் கலர் குட்த்தாங்க
ம் ஹும்
கிரீன் கலரு அஅ போட்டு ஏ ஃப்ரெண்டோட சோட்டி வந்து அவுன்ந்துருச்சு
ஒ அப்றோ
கோவ்ளுக்கு முடி கொஞ்சோ சின்னதா இருக்கு அது எப்புடி போட்டா கூட அவுந்து அவுந்துட்து அசிங்கம் அப்படே அவவுந்து அசிங்கமா தெரியுது எப்புடி போட்டாலு சோ லெப் பர் போட்டு எப்புடியோ மிஸ்ஸு கட் பண்ணிட்டு நீ வந்து செக்கேண் போயிடு அ ஐஷா வந்து முன்னாடி வாண் டோ அப்புடின் சொல்ட்டாங்க அவ்னக்கு ஒரு மனசு கஷ் டமாய்ச்சி ஏனா போட்டோலா புடிக்கிறாங்கல்ல அன்னா முன்னாடி நிப்பேன் அவ சொல்லிருந்தா நா வந்து இல்ல அவனுக்கு ஒண்ணு நிக்கணு இல்லமா அசிங்கமாருக்கு துப்பட்டா பிடிப்பாங்க அவ முன்னாடி போய் நா நிக்கணு அவ முன் பின்னாடி போகட்டு நீ வந்து முன்னாடி நின்னுக்கோ இல்ல பரவால நிஷா நீ நின்னுக்கோ அப்டின்னு சொல்ட்ட அப்பறமா வந்து மைக் பண்ணிருந்தா அப்பறமா எங்கோளுடய சாங் எங்களுடய டான்ஸ்க்கு ஏதோ இந்தியா டான்ஸுன் பேர் வெச்சிருந்தாங்க சோ இந்தியா டான்ஸுன் கூப் டொடனே ஒரு பயமா இருந்து ச்சு ஏனா எல்லாரு முன்ன ஆடுனதுக்கு எப்டியோ இருந்துச்சு செரி எப்படியோ போய் ஆடுணோ க ஆடிட்டு ஆடிட்டு அப்பறமா அவ்ளோதா ஒண்ணு கிஃப்ட்எல்லா தரமாட்டாங்க ஒ ஆடிட்டு அப்புற முடிஞ்சொடனே க்ளாப் தட்டுவாங்க எல்லாரு கிளாப் வாங்கிட்டு வாங்கிட்டு ஆமா நெறைய பேருக் குறல்ல போஸ்டே மாத்ரி போஸ்டேக்எல்லா எதுவு கிப்ட் எது யார்க்கு தரமாட்டாங்க
ஹோஹோ
ரன்னிங் ரேஸு அந்த மாத்ரி மொதல்ல வச்சவங்களுக்கு மட்டு தா தருவாங்க
ஹுஹு குடுக்லியா
நம் நம்பளே குடோ அந்த சோட்டிது ஓன்னிது எல்லா நாம்மளே எடுத்துக்லா சொல்தே நாங்க தானே வாங்குணு சோ க்ளா பி த்ரெஸ் எல்லா மாத் திட்டு திரும்ப அதலா வாங்கிட்டு நேரமா வீட்டுட்டு அம்ச்சிடுவாங்க சோ வீட்டுனு வன்ட்டே அதுல ஒன்னு கல்ஞ்சிட் அஞ்சாவ்துல வந்து ப்ரமிட்ல ப்ரமிட் இருக்குதுல
ப்ரமிட்டு எஜிப்தா
ஆமா ப்ரமித் ப்ரமிட் மாரிய வ மே மேல நிப் ப்பாங்க
ம்
ஆ, அந்த மாரில அதுல கலந்துட்டே வேற எ போஸ்டேனா ஆமா இல்ல நா வந்து ஒரு பொண்ண வந்து தூக்குனே ஏ ஏ ஸ்டோர்ல உள்ள ஒரு பொண்ணு உக்காந்தா
ம்
ஃபஸ்ட் ஸ்டாண்டடு பொண்ணு ஏ ஒல்லியா பாத்துதா மிஸ் ஒக்கார வச்சாங்க ஏன்னா நானு ஒரு ஒல்லியா இருந்த கொஞ்சோ ஒல்லியா பாத்து ஒக்காரவச்சோ ஒக்கார வச்சாங்க அதால்ல நா இன்னோரு ஃப்ரெண்டு போனோ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து நல்லா செய்யல அதனால அவள அம்ச்சிட்டாங்க என்ன மட்டு சேத்துக்கிட்டாங் க சோ அஞ்சாதுல ப்ரமீட் பண்ணோ திரும்ப வந்து ஆற தல அது வந்து போஸ்டே விருப்பவ இருக்குறங் மட்டுந்தா சேந்துக்கணு இல்லேன்னா இல்லே எது அவ்ங்ளு விருப்பொ இருக்கோ அத சேந்துக்கலான் சொல்ட்டாங்க சோ அத அதோட ஆ திரும்ப வந்து ஆறாதுல எதுலோ சேர்ல திரும்ப ஏழாதுல திரும்ப எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ்ல இருந்துச்சு சோ அதுல செஞ்சு எக்ஸசைஸ் மாரி பண்ணோ திரும்ப எட்டாவ்துல டான்ஸ் க்கு சேந்து தினொ போயி ஒரு ரெண் நாள் போய் கத்துக்கிட்டு திரும் நின் நா போகல ஏனா ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வர மாட்டேன் சொல்ட்டாங்க எனக்கு புடிக்ல டான்ஸ் ஆட்ரத்துக்கு அப்டின் சொன்ன செரி நா மட்டு தனியா போய் என்னாப் பண்றது அப்டி சொல்லி போகல அதுக்கப்பறமா எப்போ சாங்களோ சும்மா வந்து பாத்துட்டு யார் டான்ஸ் ஆடு றாங்ளோ அவுங்க பாத்துட்டு அப்டியே இருந்துட்டே டென்த்து வரிக்கு அந்த ஸ்கூல்ல சோ லெவல்த்து டுவெல்த்து இந்த ஸ்கூ ல்ல வந்தோ சோ இந்த ஸ்கூல் வந்து ஆண்டு விழான் நடத்துவாங்க அது இந்தஸ் தமிழ் ஸ்கூல்ல எல்லா இந்த மாதிரி இருக்கு சோ அங்க வந்து நம்ம எ இதுலயு நாம வந்து டே எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு லெவல்த் போனது எங்களுக்கு புதுசா இருந்துச்சு அதெல்லா என எங்ளுக்கு தெரியாது நாங்க வந்து சும்மால ஏதாச்சு கலந்தே இருக்குனு மிஸ்ஸு சொ ன்னது நாங்க டிராயிங் ஆ சி பண்றோனு டிராயிங் பண்ணீந்தோ நா ஒரு பார்பி கேர்ள் வரெஞ்சே எ ஃப்ரெண்ட்ஸ்சு சிக்ஷானு இந்த மேரி கார்ட்டூன்ஸ் வரிஞ்சு குடுத்தோ ஆனா அது அது நல்லா வாங்குனாங்களா இல்லையா கூட தெரில எதுக் எத்தின மார்க் போட்டாங்க கூட எங்களுக்கு தெரியாது
ம் ம்
அது மாரி லெவல்த்துல வந்து சேந்து நம்ம டான்ஸ் சால்லா ஏ நம்ம அஞ்சு பேரு அதனால அஞ்சு பேர் சேந்து டான்ஸ் ஆட்லானு முடிவு பண்ணோ திரும்ப வந்து இல்ல வேணா எதுக்கு சேந்துக்கிட்டு டான்ஸ் எல்லா ஆடிட்டு எப்டியோ அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே போய்ச்சுங்க க்ளா ஆனா நல்லா இருந்துச்சு அப்போ டைம் எல்லா அப்ப வந்து எல்லாரு ட்ரே அதா டான் சொல்லி குத்திட்டு இருப்பாங்கல்ல அப்ப நாங்க வந்து நாங்க மூணு பேர் நா என் ரெண்டு ஃப்ரண்டு
குடுத்த
செரிங்க மீண்டும் சந்திக்கலா நன்றி